ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஓகே எப்டிருக்கீங்க சாப்
ஆ இதுக்கப்புறந்தா சாப்பிடணு
அம்
என்ன சமச்சாங்க உங்க வீட்ல
எங்க வீட்டுல இன்னு சாப்பல்ல உங்க வீட்டுல
எங்க வீட்ல ரசமு பொட்டேட்டோ
ஓக்
நேத்து வச்ச ரசமு இன்னைக்கு கால்ல செஞ்ச பொட்டேட்டோ பொரியலு வேற வழியில சாப்பின்ணு
ரஸ்
ரசோ இல்ல அதனால ஆ ஆனா நேத்து ரஸ் எங்க அம்மா நல்லாதா வச்சாங்க டேஸ்டா கொஞ்ச காரமா
நல்ல புச்சிருக்கா
புரியல
அதனால புடிச்சிருக்கா
ஆமா ஆமா எப்டி சொல்றது கொஞ்ச நல்லா இருந்துச்சு டேஸ்டா காரக்காரமா இருந்துச்சு நேத்து நைட்டு சாப்பிடும்போது
ஓகே ஓகே
உ அப்புறோ இது மை கேள்ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியனுனு சொல்ட்டு ஒரு சீரிஸ் இருக்குல பாத்திருக்கீங்களா
இந்திலியா
இல்லையா ஆக்சுலி அது அது வந்து நல்லா இருக்கு பாருங்க அதுல வந்துட்டு கத சூப்பரா இருக்கு
என்ன கன்டென்ட்
அது வந்துட்டு எப்பிடின்னா அதுல ஹீரோயி வந்து ஏலியனா இருப்பாங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏலியனா இருப்பாங்க அம் ஹீரோ வீட் ட்டு சைடு எல்லாமே பணக்காரங்களா இருப்பாங்க ஹீரோ வந்து சி சியிஓவா இருப்பாரு ஓகேவா அந்த கம்பெனி அவ அவங்க வந்து நெறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க சோ அதுல அவங்க அப்பா அவங்களோட பிஸ்னஸ் அப்புறோ இவரோட பிஸ்னஸ் அந்த மாரி இருக்கு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக் பா ஃபிரான்டிலிங்க ஃபிரங்கலிங் அப்டின் சொல்ட்டு ஃபேங்கிலிங் இல்ல ஃபேங்க்லிங் வந்துட்டு ஆ ஃபேங்க்லாங் அப்பிடின்றது வந்துட்டு ஹீரோ ஃபேங்கிலிங்ன்றது அவங்களோட தம்பி ஓகேவா ஆக்சுலி என்ன ஆகு ஹீரோ வந்துட்டு சம் திங் ஹீரோக்கு என்னன்னா ஒரு டி ஆ லைக் டியுமர் மாரி இருக்கு இ ஏம் அது எப்பிடினா ஹீரோவோட ஆ ஹீரோ சின்ன வயசா இருக்கு போது ஹீரோவோட அம்மாக்கு வந்துட்டு ஆக்சிரன்ட் ஆயிரு அப்ப ஹீரோ வந்துட்டு காப்பாத் த்த முடியாது அவரால அப்ப என்ன ஆகு மழ பெய்யு மழ பெய்ய போது ஹீரோக்கு அப்பிடியே காது எல்லா ஒரு மாரி அடச்சி அப்பிடியே அவங்களோட மண்டா லைக் எப்பிடி சொல்லறது நம்லுக்கு கொஞ்சோ கேரானா எப்பிடி இருக்கு அந்த மாரி ஆகு அப்ப என்ன ஆகும்னா அந்த மாரி ஆகம் போதல்லா ஹீரோக்கு வந்து து அவரோட பழைய நினைவுகள் எல்லாமே அவரு மறந்துருவாரு
ஓ
சோ அந்த மாரி ஆயிரு சின்ன வயசிலியே அவருக்கு அந்த மாரி ஆயிரு அப்புறோ என்ன ஆகு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங் கத எப்டி ஆரம்பிப்பாயிங்கனா எ ம மழ டைம்ல ஹீரோ வந்து கார்ல வந்து ட்ருப்பாரு ஆ கார்ல இருந்து வந்துட்டு இருப்பாரு ஒரு ஆக்சிரென்ட் ஆயிரும் ஆக்சிரென்ட் ஆயிட்டு ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அதுக்கப்புறமேட்டா ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனா அவங்க ஏலியன் இல்ல சோ அவங்களோட கிரக த்ல இருப்பாங்க அவங்களோட கிரகத்துல இருந்து அவங்க வந்துட்டு கீழ வந்து மனுஷங்க எல்லா எப்பிடி வாழ்றாங்க அப்டின் பாக்குறதுக்காக ஏலியன் வந்து ஒ கேள் உருவோ எடுத்து கீழ வருவாங்க அது கூட ஒரு டாட்டாய்ஸ் அவங்களோட பெட்டு ஆமை யு கொண்டு வருவாங்க ஏலியன் வந்து கீழ வந்து எங்கேயோ போய் அப்டியே டாமல்னு சொல்ட்டு விழுந்துருவாங்க விழம் போது ஹீரோயின்னோட அந்த ஆ எப்பிடி சொல்லறது பியாரெல்லான்னு சொல்ட்டு புளு கலர் பியரல் மாரி வச்சிருப்பாங்க அவங்க அது என்னாகு அது வந்து ஒடஞ்சி ஹீரோவோட ஹார்ட்குள்ள போய்மாட்டிக்கு கேக்குதா
ஆ சொல்லுங்க்கா
இப்போ இந்த மாரி ஹீரோ ஹீரோட ஆட்டுக்குள்ள ஆட்டுக்குள்ள ஹட்டுக்குள்ள போய் மாட்டிக்கு சோ அது வந்துட்டு ஹீரோயின்க் க்கு தெரியாது ஹீரோக்கு தெரியாது அப்புறோ ஹீரோயின் வந்து கரெக்டா ஹீரோ ஆக்சடன்ட்டாய்ட்டு விழு க்க ஏரியாலதா வந்துட்டு ஹீரோயின் வந்து விழுந்திருப்பாங்க அதுக்கப்பமேட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க எதோ சம்திங் மனுஷ ஸ்மெல் வருதே அப்டின் சொல்ட்டு போய் பாப்பாங்க உள்ள போய் பாத்தாங்க் அ அவங்களுக்கு வந்து மோப்ப சத்தி இருக்கு இந்த ஹார்மோன்ஸோட ஸ்மெல் அது அவங்க வந்து ஸ்மெல் பண்ணுவாங்க ஹீரோயின்னு சோ அதனால என்ன பண்ணுவோம்னா அந்த ஏயலியன் ஹீரோயின்னு போயிட்டு பாக்கு அப்ப வந்து ஹீரோ வந்து அப்பிடியே தண்ணிக்குள்ள இருப்பாரு அவர காப்பாத்திட்டு கொண்டு வந்துரு காப்பாத்திட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி அந்த ஹீரயின்கக்கு வந்துட்டு ஈரப்பு இழுக்கு அந்த ஹீரோ மேல என்னடா இவ இவனோட வாச ந நல்லா இருக் கே அப்டின் சொல்ட்டு ஹார்மோன்ஸ் மொந்து மொந்து பாப்பா அந்த ஹீரோயினு அதுக்கப்புறமேட் என்ன பண்ணுவ ஓகே ஓகே நம்ம இங்க இருந்து போலா அப்டின் சொல்ட்டு அந்த ஹீரோவ காப்பாத்திட்டு அப்டியே சைடுல வச்சிட்டு போய்ருவா கெளம்பி அதுக்கப்புறமேட்டா ஹீரோட செக்யூரிட்டிஸ் காட் எல்லா வந்துட்டு ஹீரோவ காப்பாத்திடுவாங்க காப் ப்பாதிட்டு ஹாஸ்பிட்டல போய் சேத்தருவாங்க அப்புறோ அவனுக்கு வந்து லைட்டா கொஞ்சமா ஞாபகம் இருக்கு யாரோ நம்மள காப்பாத்திருக்காங்க அப்பிடின் சொல்ட்டு ஆனா ஹீரோக்கு தெரியவே தெரியாது அவனோட அந்த ஹார்ட்ல வந்துட்டு அவளோட கல்லு உள்ள போயிருக்கு அப்டின் சொல்லிட்டு எப்பபெல்லா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பாக்குறாலோ அப்பெல்லா அந்த ஹார்மோன்ஸ் ஸ்மல்ல வச்சே அவ அப்டியே போயிருவா ஆ ஹரோட ஹார்மோன்ஸ் ஸ்மெல்ல நல்லா இருக்கு என்னடா இவ இப்டி இரு க்கா அப்டின் சொல்ட்டு அவ போயிருவா அதுக்கப்புறமேட்டா கொஞ்ச கொஞ்ச ஒரு ஒரு சில சீன்ஸ்ல்லா வரு அதுக்கப்புறமேட்டா ஹீரோக்கு வந்து சுத்தமா ஹீரோயன புடிக்கவே புடிக்காது அவ வந்து சைல்டிஷ்ஷா ஒரு சில விஷ்யோ எல்லா பண்ணிட்டு இருப்பா அதனால சுத்தமா ஹீரோக்கு புடிக் க்காது அவ வந்து கொஞ்சோ எப்டி சொல்றது டெரர் பீஸ் மாரி ஆனா நல்ல நல்ல வந்தா அப்புறோ அவ வந்துட்டு நீ ஆபீஸ்ல்லா வரக்கூடாது எதுக்கு நீ ஆபீஸ்ல்லா வர அப்டி இப்பிடின் சொல்ட்டு திட்டுவா அ அந்த மாரி ஒரு சில கண்டன்ட் சில சண்ட அந்த மாரி நடக்கு அதுக்கறே மேட்டு ஹீரோட தம்பி என்ட்ரி வரு ஹீரோட தம்பியு ஹீரோயினு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க சம குளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க அதுக்கப்புறமேட்டா ஆ ஹீரோவோட தம்பி வந்துட்டு படிக்கவேமாட்டா ஒழுங்கா க்க மாட்டா தத்தியா இருப்பா அவ கொஞ்சோ ஆனா அவ ஆர்ட்ல வந்து பெரிய புலியா இருப்பா ச செரியான ஆர்ட்டிஸ்ட்டா இருப்பா அவ ஆ ஹீரோட அம்மா எறந்துட்டாங்கல்ல சோ அதனால ஹீரோவோட அப்பா வந்து இன்னொரு கல்யாணோ பண்ணிப்பாரு இன்னொரு கல்யாணோ பண்ணிட்டு ஹீரோக்கு வந்துட்டு சித்தி வந்துடுவாங்க அ அப்புற தம்பியு வந்துருவா அந்த சித்தி வந்து செரியான கொடுமக்காரி எப்பிடின்னா அந்த ஃபேங்லாங் இருக்கான்ல ஹீரோ அவ அவ வந்துட்டு ராஜ்யத்த ஐ மீன் அந்த பிஸ்னஸ் ராஜ்யத்த வந்துட்டு அவ வந்து அத ஆண்டக்கூடாது அப்டின்றதால அவளோட பையந்தா ஆளணு அப்டின்றது ஒரு நோக்கமா இருக்கு அவளுக்கு அதனால அவனுக்கு இருக்க நோய வந்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா அவந்தா எல்லாத்தையுமே மறந்துர்றான்ல அவனுக்காக எதுக்கு இவ்ளோ பண்றீங்க நம்ம ஃபேங்லி கூட நல்லா இது பண்ணுவா பிசினஸ் எல்லா நல்லா பாத்தப்பா அப்டி இப்டின்னு சொல்லுவா
ஓகே ஓகே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்ருப்பாங்க
அந்த ஃபேங்லி ஆனா ஃபேங்லிக்கு வந்துட்டு அந்த மாரலா இல்ல ஃபேங்லாங்க நல்ல அண்ணனா பாப்பா நல்லா கேர் பண்ணி பாத்துப்பா அவனுக்கு அதுல எல்லா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல பிசினஸ் அப்புறோ சி இ ஓ ஆவணு அந்த மாரிலா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃபேங்லாங் வந்து பிஸ்னஸ சூ ப்பரா நடத்திட்ருப்பா நல்லா கொண்டு போவா ஃபேங்லாங்க்கு வந்துட்டு ஒரு ச எப்டி சொல்றது அது என்ன சொல்வாங்க கூட இருக்கறவங்கள அசிஸ்டண்ட் கேரக்டர் அந்த மாரி அவரு ஒருத்தர் இருப்பாரு அதுக்கப்புறமேட்ட வந்துட்டு இந்த பொண்ணு இருக்கால்ல இந்த ஹீரோயின் பொண்ணு அவ வந்து சும்மா சும்மா டிஸ்டப் பண்ணிட்டே இருப்பா அதுக்கப்புறமேட்டா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிரு அவ அவளோட கல்லு வந்து அவன்கிட்டதா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு சோ அதனால அப்டியே லவ் பண்ற மாரி நடிப்பாங்க அதுக்கப்புறமேட்டா உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரு அப்டியே துடிப்பாங்க ரெண்டு பேரு ஒருத்தர் ஒருத்தர் இல்லன்னா அடிக்கடி அந்த பொண்ணு வந்து மேல போயிருவா வானத்துக்கு போயிருவா ரெண்டு தடவ வானத்துக்கு போயிருவா இவ அழுவா உக்காஞ்சு அப்புறோ அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமேட்டா அந்த மழ வரும்போது இவ வந்து அந்த டியூமர் வந்து இவனுக்கு செரியாயிரு இவ மறக்கறத அப்டியே விட்ருவான் அ அப்டியே கொஞ்ச கொஞ்ச கத எப்டி எப்டியோ போவு அதுக்கப்புறமேட்டா சீசன் டூ வந்துச்சு சீசன் டூ ல ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆயிரு கல்யாணமாயி கொழந்தையு வந்துரு அந்த கொழந்தையு ஒரு ஏலியனா இருக்கு அதுதா அங்க ஆமா கொழந்த வந்து ஏலியனா ஆயிரு ரெண்டு கொழந்தைங்களுக்கு ரெண்டு கொழந்தைக இருக்கு அந்த ரெண்டு கொழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பவர் இருக்கு சோ இந்த மாரிதா கத வந்து அப்டி இப்டி டுவிஸ்டா ஆனா செம்மையா இருக்கு சீரிஸ் பாக்க பாக்க மொத்தமா தேர்ட்டி டூ எபிசோட்ஸ் இருக்கு சீசன் டூ க்காக
ட்டீங்களா
சன் ஒன்னு பாத்துட்டே சீசன் டூவு பாத்துட்டே நல்லாதா இரு க்கு நீங்க இந்தா மாரி ஏதாச்சு சீரிஸ் பாத்துருக்கீங்களா
ஆ நா நெறைய பாத்திருக்கே
ம்
என்ன சொல்றது ஒரு ஒரு இது வந்து கேமு ஸ்குவிட் கேம் ஒன்னு பாத்திருக்கே
ஓ
அது வந்து கேம் மாரிதா ஆமா கேம் விளையாடுவாங்க அந்த கேம்ல வந்து செத்துர்றா மாரி இப்ப நார்மலா நம்ம எப்டி கேம் விளையாடு ன்னா அதுல நம்ம டை அ
களா
ஏமாத்தினு இல்ல அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு காசு
ஆமா காசு குடுப்பாங்க ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ சொல்ல மாட்டாங்கல்ல
ஆ அதல்லா சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறோ உள்ள போய் பா த்தாதா ஒரு ஒரு டாஸ்க்லயு வந்து ஒரு ஒருத்தவங்க நெறைய பேர் செ த்துருவாங்க அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து பிரக்னன்டா இருப்பா
ம் ம்
அவளுடைய ஹஸ்பண்டு அந்த கேம்லதா இரு ப்பா அந்த டைம்ல அந்த ஹஸ்பண்ட் வந்து அவ்ளவா கேர் பண்ண மாட்டா அந்த பொண்ண
ஓ
அந்த பொண்ணு லாஸ்ட் வரையு வந்திருப்பா டாஸ்க்ல ஒரு வயசான ஒரு அங்கிள் மட்டு இருப்பாரு அவுருதா ஹெல்ப் பண்ணுவாரு அவுருதா ஹீரோவே அதுல அ ப்றோ என்ன ஆகு அவங்க லாஸ்ட்ல டாஸ்க் வந்து ஒரு பாலம் மாரி இரு
ஓகே
துல வந்து நடக்கணு
ம் ஹும்
அது வந்து கீழ வந்து நெருப்பு எதோ சம்திங் இருக்கு அவுட் ஆகுற மாரி பட் ஆனா அந்த பொண்ணால மட்டு எதுமே பண்ண முடியாது அந்த பொண்ணுக்கு கொழந்தையு வந்துரு
ஓ
கொழந்தைய வெச்சுட்டு அந்த கேம்ல இரு
ஓகே ஓகே
றோ லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணு அவளே செத்துருவா அவளால நட க்க முடியாதா கேம்ல அப்றோ லாஸ் மூனு பேரு தா இருப்பாங்க அந்த கொழந்த ஹீரோ இன்னொரு பைய
ஓ
அதுக்கப்பறோ வந்து அந்த இன்னோரு பையந்தா வந்து அந்த கொழந்தயோட அப்பா
இன்னோரு பைய ஓகே
பண்ணுமா கொழந்தய கொன்னு சாவடிக்கணும்னு நெனப்பா வின் பண்றதுக்காக பட் ஆனா ஹீரோ வந்து அவன தள்ளி விட்ருவாங்க இப்ப வந்து ரெண்டு இப்டியேதா இருப்பாங்க அந்த கொழந்தையு ஹீரோ பட் ஆமா அந்த கொழந்தையு ஒரு கணக்கா எடுத்துருவாங்க லாஸ்ட்ல
ஓகே ஓ ஆனா அந்த கொழந்தையாலதா விளையாட முடியாதுல்ல அதுதா கொழந்த தான கொழந்த
அ அது ஒன்னு சாகணு இல்ல நா வின் பண்ணுவா அந்த மாரி அவனுங்க வேணுமேனு பண்ணுவானுங்க எனக்கா அந்த ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி கேமுகுள்ள வந்திருப்பாரு அவர் வின் பண்ணி எல்லா காசயு எடுத்துட்டு போயிருப்பாரு
ஓகே
அதனால
ஓகே இது வந்து ஸ்விட் கேம்ல நெறய சீசன்ஸ் இருக்கா
ரெண்டு சீசன்ல நெனக்கிறா இது ரெண்டு செகண்ட் சீசன் லாஸ்ட்ல வந்து அந்த கொழந்த உயிரோட இருக்கணுனு இவரே குதிச்சிருவாரு
ஆக்சுவலி நானு பஸ்ட் சீசன் பா இருக்கே நா தா யோசிக்கிறே சீசன் ஒன்ல இந்த மாதிரி இருக்காதே அப்டின்னு சொல்ட்டு ஓகே இது சீசன் டூ வா
ஆமா சீசன் ஒன்ல அந்த ஆள் மட்டு வின் பண்ணுவா
ஆமா அது அந்த லாஸ்ட்ல கடைசியில ஒருத்த வின்
ஆ ஆ அவந்தா
மோனோ வந்துட்டு மறுபடியு வரு வானா ஓ ஆக்சுலி நா நா வந்து எப்டி பாத்தனா அந்த சீசன் ஒன்ல கடைசில லாஸ்ட் சீன் வந்து இவ காசு எடுத்து தா அவங்க வீட்டுக்கு போவானா வீட்டுக்கு போம்போது அதுக்கப்புறமேட்ட அவ வேற எங்க யோ போ போறதுக்காக மெட்ரோ ஸ்டேஷன் போயிருப்பா அப்ப இவங் கூட ஃபஸ்ட் ஃபஸ்ட் ச்சோ ஒரு ஆள் விளையாட் ட்டுவான் இல்ல சுவீட் கேம்ல அ அந்த ஆள் வந்து இன்னொரு த்தன வந்துட்டு டிராக் பண்ணிட்டு இருப்பா நீ வந்து விளையாடனனா நா வந்து நீ ஜெயிச்ட்டேனா நா உனக்கு காசு தருவே நீ தோத்துட்ட அப்டின்னா நா உன் இஷ்
இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆளு அத அதா அவன் ஃப்ரெண்டா இருப்பானே நீீரோடையது அவதா வந்து இந்த கே கேம்ம நடத்துவா செகண்ட் சீசன்ல
ல
ஆஹா இன்னொரு க்க இருப்பா அவ கேம் நடத்திட்டு இருப்பா அவதா வேணும்னு இவ சாகணும்னு அந்த கொழந்தையு ஒரு போசனா எடுத்துப்பா
ஓஹோ கே